ஆ உங்க வத்தல் என்ன ஆச்சு
அ அது என்னாக்கா அம் திரும்ப வெயிலு அப்புறொ அதுலயே போட்டுட்டு வந்தோ அதா இங்க மேல வந்தைல அடுத்து செரி கையோட வேலைய முடிப்போன் சொல்லிட்டு பொயிட்டு வந்தே
இங்கேயு காலைலர்ந்தூ ஒருக்கா இருட் டு ஒருக்கா வெயில் அடிக்கு அடுத்து இருட்டு அடுத்து வெயில் அடிக்கு
இங்கயு அப்டிதா வெயில் கொஞ்சொ பம்மி பம்மிதா இருக்கு
அதுலயு இவங்க வேற ட்ராலிய கழுவி காய வச்சிருக்காவு மழ வந்துன்னா போக்கு
அத இப்பலா கழுவி இருக்கு
ரெண் நாளா நல்ல வெயிலு நேத்தைக்கந்தால கழுவி காய வச்சாங்க ட்ராலி லக்கேஜ் பேக்குண்டு எதெல்லா கழுவி காய போட்ருக்காவ
பெறவு பேசுனியா
ஆமா அவங்க நேரோ ரொம்ப மோசமா இருக்கா
யாருக்கூ
உம் ஏ ஆளுக்கு
உம்
அவங்க இதுக்குதா அவங்கம்மா கஷ்டப்பட்றது எல்லா அவங்க இதுக்கு கொழந்த பாக் இது பலனே இல்ல இப்பொதைக்கி அக்டோபருக்கப்றமா அடுத்த குருபெயர்ச்சி நடந்ததுக்கப்பறமா அவங்க ஜாதக பலன்படி கொழந்த பலனே இப்போ இல்ல அக்டோபரா அடுத்த குருபெயர்ச்சி நடந்ததுக்கு அப் பறமாட்டு ஆ இது எனக்கு இத பாத்துட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கு அது மோசமா இருந்தோன்ன எனக்கு அத கேட்டிருந்தாங்க ஆ எனக்கு அத பாத்துட்டு எனக்கு ஜாதகப்படி கொழந்த பலன் இருக்கு தென் ஆனா அவங்க இது படி இல்ல அதனால கிடைச்சதே ஃபர்ஸ்ட் இது கிடைச்சதுமே எனக்கு இதனாலதா கெடச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஜனிச்சதுமே அவங்க ராசிப்படி கெடைக்கலா அ கிடச்சத பத்திரமா பாத்துகரனு பறகு கோவொ எனக்கு இத பாத்துட்டு ஏதோ ஆ ஏதோ ஒரு தெச அது இதுன்னு பாத்துட்டு ஆ முன்கோவம் அதிகமா இருக்கும் வெளிய பேசினாலும் பிரச்சன வீட் வீட்டுக்குள்ளேயு ஒரே பிரச்சனையாதா இருக்கு ஆ கை நீளும் ஆமா உண்மையாவே சண்ட தானே எங்களுக்குள்ள ஒரே சண்ட எப்ப பாத்தாலு அது என்ன தெ அ நடக்கறனாலயே என்னவோ சொல்லியிருக்காங்க ஒரே சண்டையாதா இருக்கும் ரெண்டு பேருக்கு ஃபேமிலிக்குள்ளேயும் வெளியேயும் என்ன பேசுனாலும் பிரச்சனையாதா இருக்கு அப்படியே வெளியே இது வரைக்கு ஒன்னு தெரியல ஆனா வெளியே காட்ட மாட்டோம்லல்ல எல்லா ரூமுக்குள்ள போட்டு எங்களுக்கும்ள்ளனா இந்த வாட்டி எல்லா ரொம்ப சண்டதா
தனசு ராசி கொஞ்ச கோவாகார ராசியா இருக்குடே
ம் ஆமா பெறகு இந்த தேவி இதா இது இருக் இதோ பெண் தெய்வ பெண் தெய்வ தொண இருக்குன அப்டி ஏதோ சொல்லியிருப்பாங்க போல ஆ ஐயா கோயிலுக்கு போ சொல்லியிருக்கா எனக் அதுல தா இன்ட்ரெஸ்ட்டே கெடையாதே திட்டுவேன் ஆனா எங்க கோயிலயே சாமியாடி சொன்னது அதுதா ஐயா கோயிலுக்கு போறதுக்கு இங்கேயும் அதே தா சொல்லிட்டுருக்காங்க ம் சாமிதோப்புக்கு போணுன் சொ அவங்க இதுக்கு பரிகாரம்னு சொன்னாங்களா சாமிதோப்பு இருக்கில்ல அங்க போய்ட்டு ஓ பாலக் கொல வாங்கி வச்சு வடக்கு வாசல்லருந்து எல்லாருக்கு தர்மம் பண்ணனுனு
ம்
அப்ப இனி எனக்கும் போ சொல்லிருக்குல்லா செரி அப்ப போன மாதிரி எனக்கு ஏற்கனவே போயி போக சொல்லியாமா என ஆமாமா ஐயா கேயில் தா போ சொல்லீர்க்கு எனக்கு போக சொல்லியே இப்ப ஏப்ரல்ல இங்க திருவிழா அப்ப சொன்னது மே ஜுன் ஜுலை ஆ அப்டி சொல்றாங்க ம் நோய்க்கு என்ன பண்ண முடியும் தோழர் அவங்க என்னல்லாமோ பாக்கறாங்க
நமக்கு நேரஞ் செரி இல்லாம இருக்கும் போது எல்லா கூடி நிக்கு அது ஒரு இது
இவங்க அம்மாவுக்கு இதுக்கெல்லாம் லங்ஸ்ல வந்தது கா ஆறு மாசம் தா இருப்பாங்கன் சொல்லிருந்தா அவங்க அனா ஆறு வருஷத்துக்கிட்ட ஆச்சு
ம் ம் அது இவங்க இது மட்டுமா தா தா ஆ இது அவங்களுக்கு இன்னு பசங்க இருக்காங்களே எல்லாருக்கு இதுவு அப்போ ஒரு ஒருத்தவங்களு ஸ்ட்ராங்கா இருந்தா நல்லா இருக்கலா என்ன வேணாலு இருக்கு யாருக்கு தெரியும் வேற யாருக்காவது வீக்கா இருக்கலா எல்லாருக்கு இதே வெச்சு கொண்டு போய் பாத்துருந்தா
ரொம்ப கஷ்டப்ப படுறத பாக்குபோ இவங்க இ இப்ப இருக்கிற நிலமைக்கெல்லா யாராலயு ரொம்ப நாள்ளா பாக்க முடியாது ஏஜென்ஸா ஆர்ட்ட வண்டி உக்கார உக்கான் பாப்பாங் சொல்லு
ம்
இன் இன்னைக்கு நைட்டு தா மூத்த மவ வராலா அவங்க வேனா இருந்து பாப்பாங்க ஆனா எத்தன் நாள் நமக்கு ஒரு பொறும கெடையாது இப்னா கல்யாண ஆயி இத்தன மாசமாவே யாராச்சு ஒருத்தங்க இங்க மேக்ஸிமம் அவங்க இருப்பாங்க நமக்கு வந்து நம்ம வீடுன் உள்ள ஃபீல் இருக்கணுல்ல எல்லாரு இருந்தா நமக்கு எப்படி அது வரு
ம் நானும் போனொன்னே ஜோசியக்கார்ட்ட அவுரு ஆ அஸ்வின் நட்சத்திரமா முன்கோவம் இருக்குமே அவுரு எங்க அப்பா இருந்தாரு எங்க போனாலு நம்மள கவுத்து உடாங்கன்னு ஒட எங்க அப் பா ஒன்னு சொல்லுது ம் அது நம்மள்ட்ட காட்டுவா இனி வெளிய உள்ள ஆளுள் ட்ட எப்படின்னு தெரியில்ல என்ன நா நாவ் எடுத்தொன்னே எடுத்தவேட சொல்லியாச்சி எங்க அப்பா இப்டி சொல்லும் முன்னாடி நா சொன்ன அப்படி ஒண்ணு இல்லன்னு அது வந்து எனக்கு கொஞ்சோ ஒரு இது இருக்க காரணமு காரணம் தனுசுலக்னம் ஆனனாலயா அது அவரு சொல்லல நான் நானு தெரிஞ்சுகிட்டது தனசுலக்கணோ இருக்கனால கொஞ்சொ இங்க மொத்தொம் இப்போ மொதல்ல மேஷம் மேஷம் சிம்மம் தனுஷ் இந்த மூணுமே இப்ப வந்து நெருப்பு ராசி உண்டு நீர் ராசி உண்டு காற்று ராசி உண்டு நிலரா சி உண்டு தனித்தனியா உண்டு செரியா ஆமா நெருப்பு ராசில்லரிக் கெ எல்லாருக்கு கோவோ வர்றோ உனக் புரியுதா இப்ப வந்து நெருப்பு ராசியில இருக்கிற ரெண்டு பேருக் கல்யாணம் பண்ணா என்னா ஆவுந் தெ ரியுமா நெருப்புராசில இருக்க ரெண்டு பேருக்கு கல்யணம் ஆனா என்ன தெரியுமா அங்கேயு தீபத்து இங்கேயு தீபத்தோ
எங்க அக்காலெ எங்க அத்தானு ஒரே ராசி ஒரே நட்சத்திரமா இருக்கு
அப்படி பண்ண மாட்டாங்க மேக்சிமம் ஏக
இவளது இப்ப மாப்பிள்ளையு பொண்ணு ஆ இது ஜாதகம் பார்த்து பார்த்து ஒண்ணு முடியல ரொம்ப வருஷமா அதுக்கு பெறகு ஜா ஜோசியக்காரர் ஆமா ஜோசியக்காரரே சொல்லிட்டாரு மண்டகாத்துல போய் பொருத்தம் பாப்பாங்க தெரியுமா பூ பொருத்தம் பாப்பாங்களே அப்படி பாத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்டி பூ பொருத்தம் பார்த்ததுல பொருந்துச்சு
அப்படி பாக் கூடாஞ் சொல்லுவாங்க அப்படி பாக்காம
இது அதுக்கு பெறகுதான்
நா ஒரு இதுல அன்னைக் பாத்தப்போ அந்த ஒரு ஜோசியர் அந்த ஒரு போட்ருந்தாரு என்னன்னா அந்த மாரி பூ
செளான் ஜோசியர் ஆனா அதெல்லா பிரச்சன இல்ல அப்படின் சொல்டிராங்க எங்க அம்மாக்கெல்லா பூ பொருத்தம் பாத்துதா கல்யாணம் பண்ணது
ம் அது சில்லருக்கு ஒர்க் அவுட் ஆகுது சில்லருக்கு எங்க அக்காளுக்கு ப அச்சா ஒரு ஜோசியக்கார் ஒ ஒன்னு ரெண்டு ஜோசிக்கார்ரு பாத்துருந்து அதுக்கடுத்து பூ அந்த மண்டகாட்டுலதா பூ பூ போட்டு அடுத்துதா கல்யாண நடந்து அடுத்து இப்ப பின்னே இப்படில்லா சம்பவங்கள் ஆய் போச்சு என்ன நடந்து இன்னியாது ஒண்ணுமே தெரியல
அ நம்ம விதிபடி நம்ம என்ன அனுபவிக்கணோன் இருக்கோ எல்லா அனுபவிக்கதா செய்னு நா போன இதுவுமே எனக்கு எல்லா கொழந்த பலன் இருக்குன்னா எனக்கு நல்லபடியா பொறந்திருக்கலாமே கொழந்த ஜெனிச்சதே எனக்கு ஒரு பலனாலதான் சொல்றாங்க அதெல்லா கஷ்டப்படணுன் விதி இருந்த கஷ்டோ எங்க கோயில்ல சாமி வந்தப்போ சாமி சொன்னது நானு அங்கலா போய் கேக் கல அதுவாவே சொன்னது இத எப்ப இருந்தாலுமே இது போயிருக்கு லா இல்லன்னா இப்போ இல்லனா லாஸ்ட்ல கொண்டு வந்து எடுத்திருக் அப்ப நீ இன்னு கஷ்டப்பட்டுருப்ப அதனால இப்ப போனது நல்லதுன் நெனச்சுக்கோ அடுத்து தருவேன்னு அ அப்ப நா இன்னுமே ஒரு ஒன்பது மாசோ வரைக்கு நா இப்பவு கஷ்டப்பட்ட அடுத்து கஷ்டப்பட்ட அது இத விட பெரிய வேதனையா இருந்திருக்கு அத என்ன சொல்றது அதன் சச்சாலாலு மேக்சிமம் விஷி எனக் கு சொன்ன வரைக்கு எனக்குமே அடிக்கடி எல்லா சொன்னது கடையாது ஆனா கல்யாணத்துக்குமே சொல்லுச்சு நடந்துச்சு இப்போவுமே சொல்லியிருக்கு நா சொல்லியுன் ஒடனே எனக்கு கெடச்சது அப்ப எங்க அம்மாவு சொன்னது நம்ம கோயில்ல சொன்ன மாதிரியே நா கெடச்சிருக்கலாமே எங்க அப்பாவுக்கு அமாக்குமே முழுசாக ஒரு நம்பிக்க கடையாது கோயிலியுமே நாம நம்பி கும்புடும் ஆனா சாமியார்கள்க சொல்லறத முழு மனசா நம்புறது கடையாது அதுவா சொன்னா கேட்டுக்க நம்மளா போய் கேக்க கூடாது எனக்கு ஏ அது தரல இது தரல
ம்
இல்லனா போன வாட்டியுமே நா கேட் என்னட்ட வந்து எங்க அப்பா கேட்டாங்க கொழந்த இருக்கு நீ பாத்துக்கோனு அது நா பாத்துப்பே அப்டின் சொல்லிட்டு அப்ப நானு அப்டியு போவனா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போதெல்லா அதையு யோஸ்ச்ச நா இருக்கே நா இருக்கேன் சொல்லுச்சு அப்ப எதுவு ஆகாதா லாஸ்ட் இப்படி ஆனா போப்பே எனக்கு எவ்ளோ தெர்மா ஒட சிருப்ப எல்லாரு நா இருக்கே நா இருக்கேனு இல்ல இப்ப எத்தன கோயில்லந்து திருநீர் எடுத் து கொண்டு எனக்கு போட்டாங்க தெரியுமா எத்தன கோயில்ல எங்க அப்பா எவ் அவ்ளோ கோயிலுக்கு ஆரோ வாங்கி போடுவாங்க எல்லா கோயில்ல உள்ளதயு பேப்பர்ல பொரிஞ்சு கொண்டு வந்து எனக்கு ஒரு நாள் அந்த ஐ சி யூல இருக்க முன்னா டி நாளு அபார்ட் பண்ணணுன் சொல்றதுக்கு அன்னைக்கி காலைலயா முந்தன் நாளாவா அத்தன கோயில்ல உள்ள திருநீர் எனக் போட்டு விட்டாங்க எனக்கு அதுலயு மொத்தமா எ தம்பி நால்லா அவனுக்குமே முழுசா ஒரு நம்பிக்கையே போயிட்டு சாமிமேல எங்க வீட்லே மொத்தத்துல ஒரு நம்பிக்கியே இல்லாத மாதிரி ஆயிட்டு இத்தன கடவுள கும்பிட்டு நமக்கு ஒரே கடவுளு கண்ண திறந்து பாக்கலையே நம்ம எல்லாரு கண்ண மூடிட்ருந்து தாங்க உண்மேலு அவ்ளோ பாடுபட்ட ஹாஸ்பிட்டல்ல
னே எல்லா ஓஹோ ஆஹோனுலா சொல்லிருந்து ஒண்ணு இல்ல விரிச்சகோ மீனோ எல்லா சூப்பரா இருக்கு அப்டி இப்டின்லா போட்டிருந்தாங்க
அவன் பாவோ தெரியுமா அவ என்ன கஷ்டப்படுறாங்க தெரியுமா உண்மையாவே இவங்க எடத்துல யாரு இருந்தாலு இவுங்க அம்மாவ இப்பல்லா போட்டு பாக்க மாட்டாங்க அவுங்க கீழ இருந்தது மீதே பேசிட்டு இல்ல என் ஒன்ன என்ன தாண்டு யாரு
அவுங்க ஹல்த்த பத்தி ஏதா சொல்லிரு
அதுக்குதா இன்னொரு பரிகாரோ சொல்லிருக்கு அந்த பரிகாரோ எதுக்கோ இல்லயா மாப்புள்ள நல்லபடியா இருந்தா செரி அவுங்க வாழ்ந்து முடிச்சாச்சு நா இனி அவுங்கள பத்திலா நா யோசிக்கிறது இல்ல இப்ப
ஆமா
நம் நம்ம வாழ்க்கைய பாக்கணு கல்யானோ ஆயிர்ச்சுனாலே நமக்குனு இருக்குறது நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கொழந்தைங்க மட் ந்தா அதுக்கு மேல நம்மக்கு வாழ்க்கைல ஒன்னுமே கடையாது நம்ப அம்மா அப்பா ஓ மாமியார் மாமனார் யாருமே கடைசி வர நம்ம கூட இருக்
ஏனா ஒரு ஆள் முக்கியோனு அடுத்து வந்தாச்சு அடுத்தக்கட்ட அடுத்த
ஆ எனக்கு இப்போ எல்லாமே சொல்ல போனா எல்லாமே அவுங்க மட்டுந்தா ஆனா எவ்ளோ சண்ட போட்டாலு எனக்குன் இருக்கது அவ்ங்க மட்டுந்தே எங்க அம்மா அப்பாக்கிட்ட நா பழைய மாதிரி இனி போ முடியுமா நா எங்க நீயும் அப்டி போனேனா அவ்ங்களுக்கு அது எவ்ளோ வேதனையா இருக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக் குடுத்து நா சந்தோஷமா இல்லனா நமக்குன்னு இருக்குறது வந்து ஒராள் மட்டுந்தா அவ்ங்க நல்லா இருக்கணுன் தா நம்ம மனசு இருக்கு நா வேற யாரு எப்டி இருந்தாலுச் செரி
எனக்கு எல்லா ஸ்டோரியு நீ சொல்லும்போது எங்க அக்காளுங்க அந்த கத ஸ்டோர் இதா ஞாபகோ வருது ஆ என்னைக்கு அதலா மனசு விட்டு போம் போகவே போவாது ஜாவியதரா அதாம்
இது போகாது என்னைக்குமே
அவ்ங்களுக்குமே ரெண்டு வேருக்கு ஒரே ராசிதா ஆனா நட்சத்திர வேற வேற அப்ப அவ்ங்களுக்கு நல்ல பொருத்தோ மன பொருத்தோ எல்லாத்தையு விட பொருத்தங்கா ஒருயாளு ஒருத்ததா உண்டு
இங்க நடக்குறதெல்லா பாக்கும்போது எங்க அப்பா அம்மாலா எ தம்பியே கல்யாண எ தம்பிக்கு இன்னொரு பாட்னர் வரவரைக்கு நல்லா இருக்கு அதுக்கு பெறகு எப்டியாது நா எங்க அப்பா அம்மாவ கஷ்டப்படுத்தாம அவுங்க உயிர எடுத்தர் இன்னைக்கு நாலு
நம்ம ஒன்னு சொல்லதுக்கில்ல நம்ம எல்லாரு ஆசப்படுவோ ஒன்னு ஆனா
அம்மா அப்பா கூட இருக்கணுந் தா ஆனா இப்டி வேதன படும்போது நமக்கு தா கஷ்டோ
ஆமா ஆமா அது கரெக்ட்டு
இப்ப எங்க அம்மா அப்பாக் கூட இருக்க முடியுமா சொல்லு அவ இனி வெளிய வேலைக்கு போவா இனி அவ பொண்டாட்டி புள்ள பாக்க முடியுமா இருந்து அது அவங்களுக்குமே கஷ்டோ ஆமா அப்பா அம்மாவுக்குமே அது பெரிய கஷ்டமா இருக்கு அடுத்தவ்ங்கள கூப்ட்டு பாக்குறது
கஷ்டப்படுத்தேனு ஆமா எங்கம்மாவே முடியாம இருக்கும் போது சொல்லு நம் மக சமைக்கிது நம்ம தி கெடந்து எல்லாம் பண்ணி அத பாக்கும் போது அவிகளுக்கு கஷ்டமாதா இருக்
கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு லைஃபெல்லா ஓரளவுக்கு இன்னு கொஞ்ச தூர போயிரு அதுக்கும் பெறகு என்னைய எ தம்பி ஒரு பாட்னர் வர கெடக்கு அவனுக்குன்னு ஒரு தொண வந்தாச்சுனா நமக்கு ஒரு கவல இருக் காதுல செரி அவன பாத் த்துக்கிறதுக் ஒரு ஆ
ஆனா உண்மைலே ஜாதக எப்டிலா இருக்குது பாத்தியா ஒரு மனுசன போட்டு என்னல்லா
க்கு மட்டு பாக்குறாங்க இப்ப இவுங்க பொண்ணுங்க அவ்ங்க மாப்பிள்ளை என்ன அதுவு அப்டியெல்லா பாத்தா
ஆமா ஆமா அது கரெக்ட்டு தா ஆமா அதுக் அது வித்தியாச வித்தியாசமாதா இருக்கு நம்ம ஒன்னு சொல்லக்கு இல்ல ஒராளுக்கு மட்டுந்தா நெகட்டிவா இருக்குன் சொல்லாம முக்காவாசி எல்லா ஜாதகத்துலயுமே முக்காவாசி என்ன ஹண்ட்ரட் பெர்சன்ட்டேஜ் ஜாதகம் மொத்தமா எல்லாரு இதயு எடுத்து பாத்தாலுமே எல்லாருக்குமே எல்லா பிளஸ்ஸா இருக்காது கண்டிப்பா குறைகளோட தா இருக்குமா
இப்ப நா எங்க வீட்ல இருக்கும் போது எங்க அப்பா அம்மாக்குள்ள ஒரே சண்டயா வந்தப்போ எனக்கு ஜாதக எ தம்பிய ஜாதகம்லா கொண்டு பாத் தப்ப எனக்கு எ தம்பிக்கு யாரோ ஒரு ஆளுக்கு ராசிக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே சண்டயா தா இருக்கு நாங்க பக்கத்ல இருக்குறதே பெரிய சண்டயாதா இருக்கு அதுக்காக எங்கள என்ன தூரையா போட்டாங்க கொண்டு ஹாஸ்டல்ல விட்டாங்ளா நம்ம என்னதா ஆனாலு பக்கத்துல வெச்சுதா பாப்பாங்க நம்ள
அ என்ன பண்ண முடியு பெருசா ஒன்னு நடக்காம சண்டைகள் சின்ன சண்டை இது ஒன்னுல்ல பெருசா எது நடக்காம இருந்தாலே போது
சண்ட வந்தாலு அப்டி இப்டி சரியாயிட்டான்னா போது
ம் அதா அதா சின்ன சின்னதா தான பிரச்சனைகள பெரிய பிரச் பிரச்சனைகள் வராம இரு இருக்கே மாரிதாருந்தாலே போது
புல்லன்னே